ஹலோ
ஆ வணக்கம் எப்டி இருக்
ஆ நல்லாருக்கோ நீங்க என்ன பண்றிங்க நல்லாறிங்ளா
நல்லா இருக்கோ சாப்ட்டீங்ளா
ம் சாப்ட்டாச்சுங்க நீங்க சாப்ட்டீங்ளா மதியோ
ஆ மதியோ சாப்ட்டாச்சு இப்பதா சாப்ட்டுட்டு ஏனா கொஞ்சோ என்ன ஆச்சு கொஞ்சோ சரீ நம்ம கொஞ்சோ மைண்ட் ரிலாக்ஸா இருக்கலா அப்டின்னு பாத்தன்னா எனக்கு இப்ப தூக்கோ வரல செரி நம்ம வந்து இப்ப என்னனா காலைல எந்திரிக்க காலைல வ ந்து எழுவது பழக்கோ வந்து ரொம்ப நல்ல பழக்கோ அதுதா சேரி உங்ககிட்ட சொல்லலா அப்டின்னு சொல்லிதா ஃபோன் பண்ண
ஓ ஓகே ஓகே அம்மா காலைல சீக்கிரோ எந்திரச்சொன்ன அது ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனா ரெஃரெஷா இருக்கு
கண்டிப்பா ஏன்னா நா வந்து முந்தி நா ஆல்ரெடி நா படிக்க போனா சீக்கிரமா எந்திரிச்சிருவே நா குழந்தை பருவத்தில வந்து என்னாச்சுன்னா அம்மா அம்மா எந்திரிப்பாங்க அஞ்சு நாலு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா அவ்வளோ இயர்லியா எந்திரிக்க மாட்டே ஒரு ஃபைவ் தர்ட்டி அந்த மாரி எந் ப்பே எந்துருச்சுட்டு கொஞ்சோ மாஸ்க் அந்த ஏர்லி மார்னிங் வந்து நீங்க பாருங்க கொஞ்சோ வெளில வந்து உக்காருங்க அந்த பேர்ட்ஸோட சவுண்டு அந்த குளுந்த காத்துலா அடிக் இப்போ வந்து ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப என்ன சொ சொல்லுவாங்க ரொம்ப இதமா இருக் கு ரொம்ப அமைதியா இருக்கு ஒரு புத்துணர்சி கெடைச்ச மாரியே எனக்கு ஃபீல் ருக்கு அப்புற ஆஃப்டர் மேரேஜ் ஆச்சு அப்படியே நா வந்து எட விட்டு எட போனதுனால எல்லாமே டோட்டலா மாறிட்டு அதுப்புற இங்க உள்ள வில்லேஜ் சைடுல உள்ள இதெல்லாமே வந்து எனக்கு வந்து என்னா சொல்றதுன்னா இதெல்லா நா மிஸ் பண்ணே ஆ இங்க வந்து நா பில்டிங்ல இருந்தே இங்க வந் து அங்க வந்து எந்திரிச்சு கா ஏர்லி மார்னிங்லயே எந்திரிச்சு நா வாசல்லா தொளிக்கணு கோலம் போடணு அந்த மாரி கட்டாயத்துல வந்து இல்ல நா அந்த மாரி பில்டிங்ல இருக்கப்போ வந்து அதெல்லா நா இந்த மாதிரி வளந்துட்டு அந்த மாரி இதாகப்போ எனக்கு ரொம்ப வந்து என்ன சொன்னாங்க இதுலா மிஸ் பண்ண வில்லேஜ் சொல்லதா காலையில அப்புற நா எந்திச் எந்திச்சாலு இப்படியேதா உக்காந்துட்ருக்க வேண்டியதுர்கு எந்திர்ச்சி அங்க பில்டிங்குல நாலு செவுத்துக்குள்ள வர வேண்டியதுருக்கு இல்லன்னா நா வந்து ஃபோன் பாக் க வேண்டியதிருக்கு அந்த மாரி லைஃப் எனக்கு இருந்துட்ரக்கப்போ என்ன ஆச்சு அப்புன்னா ஒரு நாள் எனக்கு தோணுச்சு நான் ஏ சீக்கர எந்திரிக்கனு எந்திரிச்சு இப்பிடி தான உக்காந்துட்டருக் ஏ நம்ம தூங்ககூடாது அப்புடின்னு சொல்லி அந் அந்த அந்த லைஃப்லயு நா உள்ள போக ஆரம்பி ச்சு அது வந்து எனக்கு கொஞ்ச நாள் ஆக ஆக ஒன்னா எனக்குள்ள மாற்ற இந்துச்சு ஒரு மாரி எந்திச்ச ஒன்னியே ரொம்ப லேசி ரொம்ப சோம்பேறியாவே ஃபீல் ஆச்சு அந்த நாள் ஃபுல்லாவே எனக்கு ஒரு கம்ஃபர்டபிள் இல்லாமயே இருக்கு அந்த மாரி லைஃப் வந்து எனக்கு சரியா இல்லன்தா நா சொல்லுவே
ஆ ஆமா காலைல எந்துருச்சு அது ஒண்ணு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அது அது கொஞ்ச அப்பில்லா இருந்தொம்னா கிராமத் சைடுல பாத்திங்னா அப்டியே அந்த ஒரு பறவைகள் சவுண்டு அதுக்கப்பற வந்து ஏரியா ஃபுல்லா அமைதியா அப்டியே தெருவே அமைதியாருக்கு நெறைய வீட்ல கோலங்கள் போட்டு இப்டியே அந்த அந்த மாரி வந்து அந்த தண்ணி தெளிக்கிற சவுண்டு அதெல்லா பாக்கறதுக்கே ஒரு நல்லாருக்கு அந்த பால்காரவங்க வரமும்போது அந்த சைக்கிள்ல பெல் அடிச்சுட்டு அப்டியே வர்றது அவங்க அப்டியே வாங்கி அதுக்கப்பற நம்ம போய்ட்டு அந்த சாமி கும்பறலா கும்ப்டுட்டு அதுக்கப்பற வந்து அப்டியே வந்து அந்த ஒரொருத்தவங்கள எழுப்பி உட் டு அந்த காஃபிலா போட போது அந்த காஃபியோட ஸ்மெல்லெல்லா அப்டி இருக்கு காலையில அது கிராமத்துக்குன் சொல்லி அந்த இதே வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கு இதே நம்ம நீங்க இருந்த மாரி இந்த மாரி லா அப்பல்லா இருந்திங்கனா அது வந்து சிட்டிக்குள்ளயே அப்டியே இருக்கற மாரி இருக்கு அது வந்து அங்கங்க எங்கமே வெளியவு போவ முடியாது யார் வீட்லயு போய் பக்கத்துல அவங்க இல்ல பக்கத்து வீடலயு தூங்குவாங்க நம்மளு அவங்கள போய் எழுப்பவு முடியாது அதெல்லா நம்மளு சும்மாவே எந்திரிச்சு அப்டியே இருக்கிற மாரி இருக்கு எங்க ஏரியாவு கிராமந்தா அங்கல்லா பாத்திங்கனா அப்டியே அழகா இருக்கு அப்டியே அப்டியே அந்த கிராமத் சைட்ல அப்படியே காலையில ஒரு வாக்கிங் மாரி அப்டியே பொ பொறுமையா அப்டியே நடந்து போனம்னா அந்த இப்ப சுத்தி பாத்தினா வயலா இருக்கு வயல் சைடுல அப்டியே பறவையெல்லா காலையிலயே வந்து அந்த ஃபுட்ட அந்த உணவ தேடி வர்றது அதல்லா பாக்கறதுக்கே ரொம்ப ஒரு அழகாருக்கு அந்த மாரி
கண்டிப்பா அதுக்கு பெறவு நாங்க வந்து வெகேஷன் வந்து நா வில்லேஜ்க்கு வந்துருவோ ஒரு மாசொ ரெண்டு மாசொ ஒன்ற மாசொ கொழந்தைக்கு லீவு இருக்கப்போ வந்து இங்கே வந்துருவோ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னோட லைஃப் இங்க உள்ள ஸ்டைல்ல மாறிரு ஆ ஏ ஏனா நாலு மணிக்கு தண்ணி வரு நாலு மணிக்கு எந்திரிக்கிறது ஆ பெறவு காலையிலயே எந்திச்சு தூத்து கோலம் போடறது எங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க இந்த பழக்க ஏ ஒனக்கு பாம்பேல வர்ல அப்ப நா சொல்லுவே பாம்பேல யாரு பண்ண மாட்டக்காங்க அந்த சைடு யாரு பண்ண மாட்டங்காங்க நா ஏ பண்ணனு அப்ப நா பண்ணன்னா அவங்க வந்து வித் யாசமா எதாவுது சொல்வாங்க நம்ம கன்ட்ரி கெடையாது நம்ம ஸ்டேட் ஸ்டேட் கெடையாது அப்படின் சொல்லி சொல்லுவ அப்பற இங்க வந்தொன்னே ஆட்டோமேட்டிக்கா இருக்கு அதே மாரி இங்க ஒன்னு சொல்லபோனுனா ஏர்லி மானிங் எந்திரிக்கிறது தொளிக்கிறது ஓ நீங்க சொன்ன மாரிதா பால் காரங்க வருவாங்க எல்லாருமே பால் வாங்குரக்கு ஒரு கூட்டமா ஒரு டீமாவே ஏர்லி மானிங் வந் பேசுவாங்க நீ என்னாச்சு இன்னக்கி ஆ ஒரு அர மண் நேர லேட்டா எந்ச்சா கூட என்ன ஆச்சு இவளுக்கு ஒடம்பு சரியில்லையா லேட்டா எந்திக்கிற அந்த மாரி சொல்லுவாங்க ஏன்னா காலைல எந்துச்சு அ அந்த ஒரு மாசமு என்னோட லைஃப் வந்து ரொம்ப என்ன சொல்வாங்க ரொம்ப சுறுசுறுப்பா போற மாரி இருக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீலாவு இருக்கு இப்ப கூட நா அதெல்லா யோசித்து பாக்றப்ப வந்து என்ன ஆச்சு அப்படின்னா நாங்க வந்து எங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்ல நம்ம வில்லேஜுக்கே மறுபடி போய் செட்டில் ஆய்ட்லா இங்க வந்து நீங்க வந்து தூங்குறது லேட் ஆகுது கால எந்திரிக்க லேட் ஆகுது உங்களோட வாழ்க்கை முறையே வந்து ரொம்ப வித்தியாச மாகறனால உங்க உடல் நில வந்து ஒத்துப்போக மாட்டுது அப்டினு சொல்லிட்டு வில்லேஜ்ல செட்டில் ஆயிருவு அப்டினு சொல்லி நாங்க விட்லேஜ்ல போய் செட் செட்டில் ஆயிட்டோ பட என்னனா ஸ்கூல் பக்கோ கொழந்தைகளுக்கு உள்ள ஸ்கூல் பக்கத்துலயே தா வீடு அந்த மாரில்லா இருக்கு
சேரி சேரி ஆ
காலேல நா அப்றோ ஓகேங்க ஆ நேத்துல்லா நல்ல மழ இங்க எங்க ஏரியால நல்ல மழ ஆனா வந்து என் பொண்ணு சொல்றா மம்மி இப்ப மே மாசோ ஜூன் மே ஜூன்ல்லா சம்மர் சீசன் தான இங்க வந்து ஏ ரயினி சிசனா வரு மழை பெய்து ரொம்ப கோல்டா இருக்கு அப்டின்னு சொல்லி ஏர்லி மார்னிங் எந்தி செரி எந்திக்கலா அப்டி சொல்ட்டு பாக்கற ஃபுல்லா ஈரமா இருக்கு தண்ணி எல்லா எல்லா பக்கமு தேங்கிருக்கு அவ்ளோ நல்ல மழ பெஞ்சிருக்கு இந்த வெக்கலையு நம்ம குழுந்தன இன்னு நல்லா டீப் சிலீப்பா தூங்கியாச்சு ஆனா கால்ல எந்துச்சு இங்க வந்து பீக்காக் நெறயா இருக்கு எங்க ஏரியால பீக்காக்குல சாமானோ வரு அப்புறம் சின்ன சின்ன வேர்ட்ஸ்கள்ள சவுண்ட் எல்லா ரொம்ப அமைதியா இருக்கு அப்புற நான் அந்த ஏர்லி மார்னிங் வந்து ஆறு டூ ஆறரை வரை வாக்கிங் பண்றது வந்து ரொம்ப நல்ல ஃபிரஸ் ஏர் கெடைக்கிற மாரி
ஆமா ஆ ஆமா ஆமா அப்டிதா காலைல வாக்கிங் பண்ணாவே அது ஒரு ஃப்ரீ மைண்டா இருக்கு நம்ம பாடி எல்லா ரிலாக்சேஷனா இதா இருக்கு கொஞ்சோ ஃப்ரீயா விட்டு லூஸா ஆன மாரி இருக்கு அதுமே வந்து அன்னைக்கு நாலு ஃபுல்லா பாத்திங்கனா அப்டியே சுறுசுறுப்பா எதையுமே ஜிம்முக்கெல்லா போ வேண்டிய தேவயே இல்ல உயிரே தேவல்ல ஜஸ்ட் அந்த ஒரு வாக்கிங் நம்ம கிராம சைடு அப்டி போனா அந்த இயற்கை காத்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு அப்டியே ஒடம்பே வந்து நல்ல ஒரு ராகத்தா அப்டியே வந்து மெதமா இருக்கு அன்னைக்கு நாளே வந்து ஆ ஓகே இது வந்து டக் டக்கு நடக்குதே பரவில்லையே அப்டின்ற மாரி இருக்கு இதேது நம்ம தூங்கி எந்திரிச் செரி ஒரு எட்டு மணிக்கு எந்திர்ச்சா செரி நம்ம வந்து செரி லேட்டா தூங்கி எந்ச்சா கொஞ்சோ ஃபிரியா இருக்கு அப்டின்னு சொல்லி நெனப்போ ஒரு பாடியெல்லா கொஞ்சோ டயர்டு இல்லாம இருக்கு ஒடம்பல டயர்டு இது இல்லாம இருக்கு வழி இல்லாம இருக்கு ஆனா நம்ம அப்டி தூங்கி எந்திரிக்கிறதே பாக்கம்போ அப்பதான் பாத்தா ஒன்னு சோம்பேறி ஆகு ஒன்னு பாடி டயர்டு ஆகு அப்டி ஆகு அதுக்கப் அப்றோ எந்த வேல எடுத்தாலு எந்திச்சு அப்றமா பாப்போ அப்புறம் பாப்போனு அப்டினே போவோ இதே காலைல எந்திரிச்சு ஒரு வேலைய அப்டியே ஸ்டார்ட் பண்டோம்னா நம்ம அந்த அலாரோ வெக்கிற நேரத்துக்கு அலாரோ அடிக்கும்போ கரெக்டா எந்திருச்சிட்டாவே அன்னைக்கு டே ஃபுல்லா நம்மளோட டேவா வந்து நம்ம கைல வந்துரு இதேதா அலாரத்த அடிக்க விட்டுட்டு அது பாடி அது ஒரு போக்கு அடிச்சுட்டே இருக்க நம்ம மாட்டுக்கு மறுபடியு தூங்கிக்கிட்டே இருக்க அது நம்ம டயத்துக்கு எந்திரிக்க போம்போது அப்படி எந்திரிச்சா அப்புற அந்த நாளு பாத்தீங்கன்னா அப்டியேதா போகும் என்னடா நம்ம அலாரத்த வந்து இத மதிச்சு எடுக்கலே அப்டின்ற மாரி நம்ம அத டேவு அப்டியேதா கடவுள் அப்டியே கொடுத்து கே யொய் ஈ
கண்டிப்பா ஏன்னா வந்து நீங்க உண்ம தா அது வந் இது என்னாச்சுனா நம்ம வந்து நீங்க சொல்றது உண்மதா ஏனா அந்த டே அலாரோ அடிச்ச ஒன்னே நம்ம வந்து ஆஃப் பன்னி போடாம அத எந்திச்சோனா உண்மைக்குமே டே வந்து ஏர்லி மார்னிங் எந்திக்கிறோ கொஞ்சோ அ ஒரு வேலைக்கு அப்றோ நாலே நம்ம வந்து‌‍‌‌ காலை நேரத்த வந்து எழு எழு எழு காலை நேரத்துல நம்ம வந்து எந்திச்சு வேலையெல்லா பாக்கும்போது நம்மளோட வேலைகெல்லா முடிந்து நம்ம வந்து என்ன ஆகுது வேல் அ என்ன கொண்டு வேலைக்குமே நம்ம அவசர அவசரமா போக வேண்டா இதுவே நம்ம ஒரு எட்டு மணிக்கு போறது நீ ஏழு மணிக்கு எந்திரிச்சோனா வீட்ல சமையல் பண்ணிருக்க மாட்டோ அது வந்து நம்மளுக்குள்ள அந்த நாள் ஃபுல்லாவே டென்ஷனாவே இருப்போ அந்த மாரி வாழ்க்க வாழத விட சுமூகமா காலயே எந்திச்சு நம்மளுக்கான வேலைகள் நம்மளுக்கு என்ன தேவ இருக்கு அதெல்லா எல்லா எடுத்து வச்சுட்டு நம்ம அதுக்குள்ள வேலைகள் பார்க்க போ எழுந்து நம்ம பழக்கங்கள் எல்லாம் கால எந்ச்சு பாருங்க சின்ன கொழந்தேட்ட என் பொண்ணுட்ட சொல்லுவே காலேல எந்திச்ச ஒன்ன பிரஷ் பன்னுங்கம்மா அப்டின்னு சொல்லுவே ஆனா வந்த பூசுல வந்து அவுங்க ரொம் இப்ப இது பண்ணாங்க மம்மி நா பண்ண மாட்டே நா வந்து ஸ்கூல் போவே எந் சே அப்டின்னு பண்ணுவே இப்ப லீவ்ல இருக்கீங்க ப்ரஸ் பண்ணுங்க அப்டின்னு சொல்லுவே ஆனா எந்திச்ச ஒன்னே ஒரு ரெண்டு வட வந்து அடுத்து அவுங்க பிடிவாதம் பண்ணாங்க கொழந்தைகள் பாத்தீங்ளா அதுக்குபொற என்ன பண்ணே எந்திச்சி பிரஷ் பண்ண பொறவு யோகா பண்ணுங்கன்னு சொல்வே ஆனா ஏர்லி மார்னிங் வந்து உடல் பயிற்சி செய்யும்போது நீங்க ரன்னிங் ரேஸ் போக வேண்டா ஓட வேண்டா அந்த மாரிலா செய்ய வேண்டா ஜம்மிங் பண்ண வேண்டா நீங்க யோகா பண்ணுங்கனு சொல்லுவே ஆ ரெண்டு நாளா வந்து நா பக்கத்துல ஒக்காந்துருந்தே உங்களுக்கு ஒரு த்ரீ ஒரு மூண் நாள் ஏ சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு செஞ்சுருவா ஏ சின்ன பொண்ணு வந்து கொஞ்சோ அப்டியே அப்டியே நவுந்துருவா அதனாலயே அவுங்களுக்கு ஒரு மூண், நாலு நாள் அவுங்க பக்கத்துலயே எனக்கு வேல இருந்தாலுமே நா அவுங்க பக்கத்துல ஒக்காந்துருப்பே யோகா செய்யி இப்டி பண்ணு இப்டி செஞ்சு முடிச்சோனே என்ன செய்வே ஒரு கிளாஸ்ல ஒரு வார்ம் வாட்டர் குடுப்பே அதுபிறகு வ குளிக்க போங்க அப்டினுவ குளிச்சுட்டு வந்த பிறகுதா சாப்பாடுன்னு சொல்லி அவன அவுங்களோட பழக்‌கோ நைன் ஓ கிளாக் சாப்ட்ருவாங்க அந்த மாரி இருக்கப்போ வந்து என்னோட கொழந்தையள் வந்து நா ஃபுல் டே பாக்ல ரொம்போ ரொம்ப சுறுசுறுப்பா இருக்க நெனச்ச சுறுசுறுப் வந்துட்டேருப்பாங்க ஆனா அவுங்கட்ட சொல்லி சொல்லி நா டயடாவ ஆனா அவுங்க செஞ்சு பா அப்டியே ஒரு ஃப்டீன் டேஸ் ஆச்சி சென் செய்ய செய்ய செய்ய அவுங்களுக்குள்ள வந்து அவுங்க ஃபீல் ஆகுனாங் அம்மா நா இப்ப ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றே அப்டின் சொல்ட்டு இப்ப நா சொல்லவே மாட்டண்டா கால்ல எந்திரிச்ச ஒன்னே ப்ரஷ் பண்ட்டு ஆட்டோமேட்டிக்காவே அவுங்க யோஹாக்குள்ள போறாங்க அது மட்டு இல்லாம எ ஸாம் டைம் மட்டு தா நா படிக்க வெப்பே காலைல எக்ஸாம் டைம் வந்தோன்ன ஒரு பத்து நாளைக் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருவே கால்ல நேரத்ல வந்து எந்திச்சு படிச்சா வந்து பாடோ வந்து ரொம்போ ஒனக்கு மனசு வந்து ரொம்ப எளி எளி எளிமையா பதியு அப்டி சொல்லின் சொல்லிக் குடுப்பே ஆனா அப்ப எக்ஸாம் டைம் ஆ நாலு மணிக்கி எந்திர்ச்சா கூட அவுங்க எந்திரிச்சிருவாங்க எந்திச்சு உக்காந்து அவுங்க புக்ஸ்குள்ள ரிவிஷன் எல்லாமே படிச்சுட்டு தா அவுங்க ஸ்கூலுக்கு போவாங்க
அப்டிதா அதுதா அப்டி த நம்ம வாட்டுக்கு கொண்டு வன்ட்டோம்னா அதுவுமே ப்ரச்சன இல்லாம நமக்கு கொஞ்சோ ரிலாக்ஸா அப்டியே போய்ரு அதே மாரிதா ஈவ்னிங் வந்தாலு கொஞ்ச நேரோ வ்ளாடுங்கப்பா அப்டின் சொல்லி வ்ளாட உட்டுட்டு அதுங்களயு‌ அதுக் அப்பறோ‌ வந்து படிக்க வந்து நைட் ஃபுட்டு குடுத்துட்டு நைட்டு சீக்கரொ தூங்கணு நைட்டு சீக்கரொ தூங்குறது அது ஒண்ணோ நல்லது நைட் டு சீக்கெரமே வந்து ஒரு எட்டு எட்ற மணி சாப்ட்டுட்டு படுத்துட்டோம்னா காலைல தூங்கி எந்திரிக்கும் போது கொஞ்சோ ரொம்ப ஃப்ரீயாருக்கு அந்த டயடு தெரியாது ஏனா இதுவே ஈக்வல்வ ம நைட்டு சீக்கிரோ தூங்குறத்னால அதுலர்ந்து அப்டியே காலைல தூங்குறத்க்கு ஒரு ஆறு மண் நேரொ அதிகபட்சோ ஒரு செவன் அவர்ஸ் எயிட் அவர்ஸ் தூங்குனாவே காலைல பாக்கும் போது ஓகே நம்ம ஃபைவ் ஓ க்ளாக் ஃபைவ் தேட்டிக்கு எந்த்ருச்சாலுமே வந்து நமக்கு வந்து ஒரு எட்டு ஒம்பது மண்நே தூங்குணோ பரவால்ல ஒரு எட்டு மண் நேரொ வருது அப்டின் சொல்ட்டு இதே இது நம்ம நைட்டு லேட்டா தூங்க தூங்க மறுப்டியு கால்ல சீக்கிரோ எந்துருச்சாலு அது கொஞ்சோ ரொம்ப டயடாவே இருக்கு நைட்டு கொஞ்சோ சீக்கிரோ தூங்குறது வந்து அது ஒரு பெஸ்ட்டாருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஏ எம் பொண்ண வந்து நா வந்து நைட்டு பத்து பதினொ பத்து பதினொரு மணிக்கு தூங்குனாங்கனா கால்ல எழுப்புவே ஏழு மணிக்கு எழுப்புவே எந்திங்க எந்திங்க எந்திங்கனு ஆனா எந்திக்க மாட்டாங்க ஆனா நே த்து கொஞ்ச எனக் கொஞ்சோ வெளில போயிட்டந்தா கொஞ்ச டயடா ந்துச்சுன்ட்டு நா எட்ரைக்கே படுத்துட்டே ஏழு மணிக்கு சாப்பாடு குடுத்து கொழந்தைங் கு டுத்துட்ட அவுங்க நா படுத்தோனே என்ன செஞ் ட்டாங்க அவங்களு தூங்கிட்டாங்க நைன் ஓ கிளாக் எல்லா தூங்கினா ஆனா கால இன்னைக்கு நா காலைல எழுப்பவே இல்ல சிக்ஸ் ஓ கிளாக் எந்திச்சுட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களே எந்துச்சு யோகால்லா பண்ணா உடல் பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க
ஓ சேரி சேரி அப்டிதா அந்த மாரிதா நல்ல விஷயங்கள பண்ண சொல்லணு ம் சேரி ஓகே நமக்கான டைம் முடிஞ்ச்சு ஓகே நன்றி
நமக்கான நேரோ வரு